வணக்கம் தோழி கேக்குதுங்ளா ஆ நா நலமாருக் கே தோழி நீங்க நலமா இருக்கீங்ளா?
தோழி சொல்லுங்க தோழி உங்களோட சின்ன வயசு கனவுகள்லா என்ன நீங்க என்னவா ஆ ஆகணுன் சொல்லி யோசுச்சிருந்தீங்க?
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழ கண்டிப்பா நம்மளா அம்மா அப்பா வந்து நம்ள போய் ஸ்கூல்ல படிக்க வப்பாங்க நம்ம ஒரு ஸ்கூல்ல சேந்துட்டு அந்த டீச்சர் வந்து யாருனே நமக்கு தெரியாது ஆனா அவுங்க கேக்குற மொத கேள்வி நம்மள அதா கேப்பாங்களே ஆ எல்லா ஸ்கூலுக்கு வந்துருக்கீங்க படிக்க வந்துரு க்கீங்க நீங்க எல்லா இதுக்கப்றோ பெரிய படிப்பு படுச்சு என்னாவ போறீங்க ஆளுக்கு எல்லா எந்திரிச்சு சொல்லுங்க அப்டின்லா சொல்லி சொல்லுவாங்க அப்பலா நம்ம சொல்லுவோ எனக்லா ஐ பி எஸ் தா ஆகனு ஆனா ஐ பி எஸ் தா சொல்லிட்ருந்தே டாக்ட்ரோ அந்த மார்லா கூட நா சொல் லல ஏனா எனக்கு போலீஸ்னா ரொம்ப பு டிக்கு அப்டின்ற மாரி ஆனா இ‌ப் ஆமா எனக்கு அதுதா ரொம்ப பு டிக்கு வெளயாட்ல கூட திருட போலிஸ் வரப்போ நா போலீஸா தா வருவே அப்டின் சொல்லி அடம்புடிச்சி நானு அந்த வெளயாட்டு வெடயாடுவேனா ஆனா இப் ப இருக்குறப்ப பாத்தீங்னா எனக் போலிஸே புடி க்கில அதுனால அ நம்ம நெனச்சதுன்ன ஆனா டீச்சர்ஸும் நெனச்சே நானு ஆ டீச்சரா கூட ஆகனு ஏனா நாப்பது பேர் நமக் கு கீழ இருப்பாங்க நம்ம சொல்லி தரதா அவுங்க கேப்பாங்க அப்டின்ற மார்லா ஒரு இதா இருக்கு நல்லாருக் கு அதுகப்றொ நெறைய லீவுகள் கெடை க்குன் சொல்லி சொல்லுவாங்க அப்றோ இந்த டூர்லா வருஷத்துல ஒரு நாள் டூர் வேற கூட்டிட் போவாங்க அப்டின்லா சொல்லுவாங்களா அதனால் டீச்சரா கூட ஆகனு அ ப்டின்னா நா ரொம்ப நெனச்சிருக்கே தோழி ஆ ஆ உங்களுக் அது மாரி நீங்க என்னென் தோழி நெனச்சீங்க?
நா எனக்கு வந்து டாக்டர் நா ஆயிர்னுன் சொல்லி ரொம்பவே ஆச இருந்துச்சு சின்ன வயசுலந்தே இருக்கு டாக் டர் ஆகனுன்னு ரொம்ப ஆச இருந்தது அ நா எப்போ ஒன்னு சொல்லி விளயாட்டு விளயான்னுனா நம்ம வந்து ஸ்கூல்ல இந்தாலு வீட்ல இருந்தாலு நம்ம வந்து டாக்ட்ரு விளையாட்டுதா அ திகமா விளாடுனோ நம்ம வந்து ஆ நாலு அக்கா தங்கச்சி அதுனால நம்பளே டாக்டரு நர்ஸு பேஷன்டு வாட்பாய் அந்த மாதிரி எல்லாமே ஆகிட்டு நம்ம வீட்லே என்ன சொல்றது ஒரு சீட்டுல்லா எழுதி வ ச்சு பேஷன்ட்டு ரெசிப்டுன் சொல்லி அதிகமா அந்த மாதிரி தயாரிப்பு பண்ட்டு நம்ம வந்து எல்லாருக்கு ஊசி போடனு அந்த ஸ்டெத்தஸ்கோப் போடுவாங்கல்ல அந்த க ழுத்துல அதல்லா போட்டுட்டு எல்லாரையு ட்ரீட் பண்ணனுன் சொல்லி ரொம்பவே ஆ ச இருந்தது எனக்
ம் கண்டிப்பா தோழி ஆனா சொல்லுவாங்க தோழி அதையுமே டாக்டாரா வந்துட்டு நம்ம ஊசி போடுவோ தெரியீங்ளா அது சின்ன புள்ளைல வந்து இந்த முள்ளுக்குச்சி சொல்லுவோம் அந்த முள்ளுக்குச்சி எடுத்து நா ஒனக் ஊசி குத்திட்டேனே அப்டின் சொல்லி சொல்லுவாங்க
ஆமா ஆமா கரெட்டா சொன்னீங்க இல்லன்னா பென்னு பென்சீலு
அதுக்கு அந்த பீஸ் கேப்போ அது பேப்பர கிழிச்சிச்சிருந்தாங்க இதா காசு அப்டின் சொல்லி குடு த்துட்டு வருவோ உண்மையிலே ஸ் ஆ சந்தோஷ்மா இருக்கு ஆனா
சின்ன வயசுள. இருந்து ஞாபகம் பன்னாலே நமக்கு வந்து நம்ப பண்ண சின்ன சின்ன குறும்புத்தனம் விளையாட்டு தனமா பண்ண வேலை இதல்லா ரொம்பவே அதிகமா ஞாபகத்துக்கு வரும்
கண்டிப்பா தோழி
ம் அந்த மாதிரி நா சின்ன வயசுல ஒரு என்ன ஒரு டிராமா வந்துரு ஸ்கூல்ல பாட்டி சபோட் பண்ணிருந்த அதுல வந்து நம்ப ஒரு நம்ம ஒரு அம்மா ரோல் பண்ணிருந்த அந்த ரோல்ல வந் வந்து நா வந்து ரொம்ப என் கிளாஸ்ல வந்து நானே கொஞ்ச குள்ளமா இரு எல்லாத்து விட்டு நம்ம கொஞ்ச கொஞ்சமா இருக்கு அதனால எனக்கு வந்து எங்க அம்மா பொடவ அ ரெடி பண்ணி அதுல என்ன சொல்றது தகுந்த மாதிரி பிளவுஸ்சு அதல்லா ரெடி பண்ணி எனக்கு அந்த போட்டுவுட்டன் என்னனவ் இதல்லா ரொம்பவே ஆளதா இருக்கு ஓங்கிட்ட அந் இந்த சின்ன வயசுல ஒரு ஸ்கூல் ஃபோட்டோ எனக்கு ஏகிட்ட வந்து அந்த ட்ரஸ்ல தா இருக்கு என்கிட்ட என்னோட எல்லார ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கூடயே நா மட்டு பொடவைலரு
ம் சூப்பர் தோழி
இன்னிக்கி பாத்தாலு எடுத்து பாத்தாலு
கண்டிப் ஆமா கண்டிப்பா தோழி கண்டிப்பா அ தோழி அது மாரி தா எனக்கு நா ஒரு அஞ்சாது படிக்கும்போது பாத்தீங்கன்னா நா ஒரு டான்ஸ் ஆடிருப்பே நானு இப்ப நீங்க சொன்ன மாரி தா க்ளாஸ்ல நாப்பது பேருக்காங்கன்னா அந்த நாப்பது பேத்துல நாந்தா ஃபர்ஸ்ட்டு குட்டையா இருப்பே அதுக்கப்புறொந்தா கொஞ்ச வந்து அந்த ஷோல்டர்ல வச்சு ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்க வச்சுரு அந்த பிரேயர்லல்லா பாத்தீங்னா நாந்தா முன்னாடி நிப்பே எப்பவுமே
கரெட்டா சொன்னீங்க தோழி அதே மாதிரிதா நானு முன்னாடிதா நிப்பே எப்பவு நம்ம யாரு குட்டையா இருக்காங்களோ அவுங்கள தா முன்னாடி வந்து நிக்க நிக் நிக்க வப்பாங் ஆமா அது வந்து முன்னாடி நிக்கிற சந்தோஷொ இல்ல ஒங்கள்க்கு ஒரு மாதிரி நாம தா ஒல்லியா இரு க்கோ நம்ம நாம தா கொஞ்சொ குட் டயா இரு க்கோ ஆ பட்டாது பத்தாதுக்குன் சொல்லி உங்கள்கு முன்னால பளுச்சுன்னு வெயில் அடி க்கு உங்கள்கு முன்னாடி கண் முன்னாடி அதுல்லா உங்கள்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது நீ தா குள்ளமா இருக்கல்ல முன்னால போ முன்னால போன் சொல்லி எல்லாரு தள்ளி விடுவாங்க அது ஒரு கொஞ்சமா ஒரு மாதிரியான ஷையா‌ இருக்கு
ஆமா தோழி நானு அப்டிதா ஒன்னாவுதுலருந்து அஞ்சாவுது வரையிலுமே பசங்களோட சேந்து தா படிச்சுருந்தோம் திருப்பி ஆறாதுலந்து பத்தாவ்தாது பொம்ளபுள்ளெங்க மட்டு இருக்குன் பாத்தா அப்பயு பசங்களோட தா சேந்து படுச்சுட்ருந்தோ இதுல பாத்திங்னா பத்தாவுது படிக்கும்போதுதா கொஞ்ச மாறுச்சு எப்டின்னால் அப்பயு நா மாற ல்ல கிளாஸ்ல மட்டு மாற்னாங்க நல்ல ஹைட்டா இருக்குற பசங்கல்லா ஏ செஷன் போயிர்னு ஹைட்டா இருக்க பொம்ளபுள்ளைலா சி செக்ஸன் போயிர்னு இந்த நடுவ்ல இருக்க பி மட்டு பாத்தீங்கனா குட்டையா இருக்க புள்ளைங்க குட்டையா இருக்க பைய பொண்ணு இவுங்க மட்டு ரெண்டு பேர் கலந்து இருங்கன்ட்டு மாத்திவுட் டாங்க அப்பயு நா போய் அவுங்களோடதா ஒக்கா ஓ ஒரு டான்ஸ் போட்டி வச்சிருந்தாங்க அதல வந் ரி இன்னை பாத்தீங்கன்னா குட்டையா இருக்கேன் சொல்லிட்டு எனக்கு இடுப்பு அவ்ளவா சரியா வளயலன் சொல்லி எனக்கு ஆம்பள வேசம் போட்டுவுட்டாங்க அ கொறவெ வேசொ இன்னொரு பொண்ணு வந்து கொறத்தி வேசம் போட்டு டான்ஸ் ஆடி பாத்தீங்கனா கொஞ்ச நம்ம பெரிய பிள்ளை ஆகுற வரையிலும் எல்லா ஸ்டேஜிலயு நாந்தா போய் ஆடிட்ருப்பே நானு இன்னை இ வரையில் அந்த பாட்ட கேட்டாலே எனக் தனி ஒரு சந்தோஷோ வந்துறு ஏ இந்த பாட்டுக்கு நா டான்ஸ் ஆடுறேனே எங்க இங்க பாடுங்கமா அப்பிங்க பின் அதெல்லா இல்ல அவ்வளவுதா ஆனா அந்த பாட்ட கேக் க்ரப்பலா எனக்கு இன்னமு ஒரு இனம்ப் புரியாத ஒரு சந்தோஷோ எனக்குள்ள ஓடிட்டே இருக்கு தோழி
அண்டிப்பா நம்ம சின்ன வியசு வயசுல செய்யற விஷயங்கள் வந்து நம்ம சாவுற வரைக்கு நம்மளுக்கு வந்து அந்த நெனைவுலே இருக்கு அதே மாதிரி அந்த அ ஸ்கூல்ல இருக்கிற தோழிகள நம்ம வெளில பாத்தா கூட நம்ம இந்தக் அ கல்லூரியில கல்லுலேப் படிக்கிற தோழிகளல்லா நம்ம அவ்வளவா டச்ல இருக்கமாட்டோ அந்த ஸ்கூல் பசங்கள வந்து நம்ம வந்துடச்சுலயே இல்லன்னா கூட நம்ம வந்து வெளியில ஒ எப்போது நம்ம பாத்தா கூட அவங்களுக்கு நல்லா நம்ம ஆ கண்டுபுடிச்சிருவோ நம்ம என்ன சொல்றது அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கிற மாரி நம்ம அவங்ககி ட்ட அவ்ளோ ஜாலியா பேசுவோ நம்ம கிட்ட நேரோ போறதே தெரியாது அவங் கிட்ட நம்ம பேசணு நின்னா ரோட நம் பாத்த கூட ப பேசுறதுக்கு நம்மளுக் க்க நேரவே பத் த்தாது நம்ம வந்து அவங் கண்டிப்பா அவங்க கிட்ட பேசி ட்டே நின்ட்டு இருப்போ அ போறதுக்கே நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது ஜ நம்பக்கு நேரொ இருக்காது நம்ம பேசுறதுக்கு ஆ போறதுக்கு நமக்கு மனசே வராது த உங்களுக்கு அந்த சின்ன பஸ் சின்ன வயசுல இருக் க்கற பிரண்ட்ஸ் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்
ஆமா தோழி கண்டிப்பா இன்னோமே இந்த பசங்கல்லா பாத்தாக்க அதாது சின்ன பிள்ளையில அந்த ப நா டான்ஸ் ஆடனது சொல்லிதா வம்புயிழுப்பாங்க ஏ கொறவ வேஷம் போட்டதானே கொறவா வந்திருக்கா கொரவ வந்துருக்கன்ற மாரி ஒரு மாரி அந்த தெருவில எல்லாருமே ஒரு பெரியவங்க மொத கொண்டு என்ன இந்த மாரிதா சொல்லி வம்பு இழுப் இருக்கரா மாரி இருக்கு அது ஆனா அவுங்க விளையாட்டுக்கு தா சொல்றாங்க அது நமக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கும் தெரியங்களா நல்லா இருக்கும் அது திருப்பி ந இப்ப இந்த வடிவேல் கூட ஒரு படத்துல சொல்லிருப்பாங்க சார் சார் என்னைய கொண்டு போய் அந்த எம் போசிலேயே கொண்டு போய் என்ன இறக்கிவிட்ருங்க எனக்கு இந்தது வேண்டா அப்பிடின்னு சொல்லுவாங்கள அது மாரி யாரா வந்து கேட்டாங்கனா சத்தியமா நால்லா சொல்லுவே என்ன கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுருங்க எனக்குஇந்தது வேண்டா அப்பிடின்ரு சின்ன ப்ழியோட மகிழ்ச்சியே தனி மகிழ்ச்சிதா நமக் கொஞ்ச எப்பவுமே
ஆமா இந்த சின்ன வயசுல வந்து உங்களுக்கு உஹ நம்ம வந்து சின்ன வயசுல இந்த எக்ஸாம்காக கொஞ்ச ரொம்ப பயப்படுவோ ஆ என்ன சொல்து எக்ஸாம் வ இந்த எக்ஸாம்வ தொல்லை எப் க்கு போகும் வளந்துட்டா போயிடும்ல இந்த தொல்லன்னு சொல்லி அப்ப நம்ம சீக்கிரமா வளரணும் வளரணும்னு சொ ரொம்ப ஆசப்படுவோம் இப்போ வந்து எனக்கு நம்ம ஸ் உள்ளே இருந்துருக் க்கலாமெ அந்த அந்த சந்தோஷமே தனியா இருந்து தே ஒரு என்ன சொல்றது நம்மளக்கு ஒரு சுத்தமா இருக்காது ஒரு மனசு இதுவு இருக்காது நம்பளக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு கண்டிஷன் இருக்காது இது பண்ணணும் அது பண்ணன் சொல்லி நம்பளுக்கு என்ன தொல்ல இருக்கு கொஞ்ச படிக்கணு எக்ஸாமக்கு நல்ல மார்க் எடுக்கணு அதுதா இருக்கு மத்தபடி நம்பளுக் இப்ப வேற எந்த கஷ்டமு கெடையாது அந்த சின்ன வயசுல கண்டிப்பா அதெல்லா நம்பளுக்கு இப்போ எதுக்கு நா வளழ்ந்துட்டே அந்த எடத்துலயே இருந்ததுருக்கலாமே நீ சொல்லி திரும்ப அங்கேயே போய்டலாமா இந்த டைம் மிஷின் மிஷின் சொல்றாங்கள அந்த மாதிரி டை மிஷின்ல போய் அங்க விட்டுட்டா நல்லா இருக் சொல்லி யோசனமா தா இருக்கு ஆமா நம்ம இன்னு கொஞ்ச நாள் அங்க வாழ் வந்துட்டு வந்துரலா அந்த நாள் கொஞ்ச இன்னு நீளம் சும்மா இருந்துருக்கலாமே
தோழி கண்டிப்பா அதே மாதிரி அந்த சின்ன வயசுல அந்த டூர் கூட்டிட்டு போறது இப்ப நம்ம போறோ இப்ப நம்ம பிள்ளைங்கள கூட்டிட்டு போறோ நம்ம பக்கத்ல இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க அவுங்க கூடல்லா போறோ ஆனாலு நம்ம அந்த சின்ன பிள்ளைல நம்ம டீச்சர்ஸ் கூட்டிட்டு போய்ட்டு ஒரு மாரி கை புடிச்சுதா போணு தனியாலா நம்ம போகக்கூடாது ஏன்னா அப்ப வந்து சின்ன பிள்ளயா இருப்போ எங்கேயாவது மாறிப் போயிருவோ நம்ப அப்டினு சொல்லி எல்லாரு கை கோத்துக்குட்டு நம்பள வந்து தனியா போ தனியா விடாம இது பண்ணுவோ ஆனா இப்ப வந்து நமக்கு ஒரு தைரியமா நம்ப தனியா போவோ வருவோ அப்டிங்ற ஒரு தைரியோ அப்ப அ ஏய் ஏய் நீ போயிராதப்பா நீ போயிட்டேனா இங்க வந்து நின்னு
கோன் யாரு ஈஸ்வரி மேடம்
ஆமா அ இல்ல இப்ப நம்ம சொல்லுவோ ஏ ஏ போயிராதப்பா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டு நம்ம கைய புடிச்சிட்டு இருப்போ அவுங்கள்ட்ட சொல்லுவோ ஆ ஏ ஏ போயிராதப்பா என்னய விட்டுட்டு எனக்கு இங்க வந்து புது இடமா இருக்கு எனக்கு பயமா இருக்கும்பா அதெல்லா ஒரு மாரி இப்பெல்லா நென ல்ல போன்னா ஐய்யயோ இப்டி லா பேசியிருக்கோ அப்டினு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுங்ளா அதாவது டூரு கூட்டிட்டு போறப்ப நம்ம அப்போ டூர்ல இருப்போ அது தெரியாத இடமா இருக்குனு அப்போ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம் இவளே அன்னைக்கு பு புதுசுத அவளுக்குமே தெரியாது இருந்தாலு ஒரு நம்பிக்கையா நம்ம
ஆமா எ சின்ன வயசு நினைவுகளே அவுங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் சொல்லு
உம் அது உண்மையிலயே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாரி அம்மாவா இருக்கட்டு அப்பாவா இருக்கட்டு நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே என்னா பண்ணுவாங் அ நம்ம இப்டி கேக்குறோ அப்படின்னாக்க உடனே வாங்கி குடுத்துருவாங்க நமக்கு ஆனா நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கு இப்ப அவ்ளோ யோசிக்குறோ இப்பா வந்து அது உனக்கு வேணுமா அத வச்சு என்ன பண்ண போற இதெல்லா நம்ம அம்மா அப்பா நம்மள்ட கேட்ருப்பாங்ளா யோச யோசிச்சு பாருங்களே கேக்கவே மாட்டாங்க நம்மள்ட்ட நம்ம என்ன கேக்குறோமோ ஒடனே வாங்கி குடு ஆனா நம்ம இன்னைக்கு தாயிரத் தெட்டு கேள்வி கேக்குறோ நம்ப புள்ளங்கெள்ட்ட இத வச்சு நீ என்னா பண்ண போற இது ஒனக்கு வேணாப்பா இது ஒ டஞ்சுரும்பா அப்டின் சொல்லி நம்ம வேணான் சொல்றதுக்கு சம்மதிக்க வப்போ நம்ப
ஆமா இப்போ எப்புடி இருக்குன்னா அவுங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப அதிகமா வெலைகள் ஆச்சு தோழி உங்கள்கு இதுனாலல்லா உங்களுக்கு வந்து அ திகமா நம்ம வெளில போக மாட்டோ அடிக்கடி கடைகள் போக மாட்டோ அடிக்கடி பொம்மைகள்லா வாங்க மாட்டோ இப்ப எப்பிட்ருக்குன்னா அடிக்கடி கடைக்கு போ றோ அடிக்கடி சுத்த போறோ நம்மளால அந்த என்ன சொல்றது எக்ஸ்பன்ஸ‌ ஏத்துக்க முடில நம்ளால வந்து சமாளிக்கவே முடியில அதுனாலதா நம்ம வந்து ஏ இப்ப வேண்டா ப்பா வேண்டப்பா சொல்ற மாதிரி இருக்கு அப்போல்லா மம் சின் அம்மா சின்ன வய சுருக்க டைம்ல வந்து நம்ம எங்க போவோ போனா அந்த பீச்சுக்கு தா போவோ அந்த பீச்லயு அதிகமா கெடைக்காது எதுவு உங்கள்கு இப்போ வந்து நம்ம போற எடத்துல எல்லா த்திலயு உங்கள்கு வந்து இந்த பொம்மைகள் இதுல்லா அதிகமா கெடைக்கிது இந்த பசங்க கேட்டுட்டே இருக்காங்க நம்ம வந்து இல்லன்தா சொல்ல முடியிது ஏ வெலைகள் அப்டி இருக்கு உங்கள்கு நம்ம எல்லா டைம்லயு நம்ம வாங்கி குடுத்துட்டே இருந்தா அவுங்களுக்கு அதே பழக்கமாயிடு அத பத்தி கொஞ்சொ யோசிக்கிற மாதிரி இருக்கு நம்ம
ம்
அதனால தா நம்ம அந்த மாதிரி நடந்து க்குற மாதிரிருக்கு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா முடிந்தது தோழி மற்றொரு இணைப்பில் சந்திக்கலாம் தோழி நன்றி வணக்கம் ம் வணக்கம்.